அ கேக்குதா பேர் சொல்லு ஆ பேர் சொல்ல கூடாது ஓகே
போர் சொல்ல கூடாதா ஆ யாரு பேருமே சொல்லகூடாது வாகே ஆ சாப்டியா
ஆ சொல்டா
சாப்ட்டியாடா சாப்டியாடா இனிமேதா
ஆங்க பிரியாணி காலையில வச்சி
கால எந்திரிச்சது பிரியாணியா
வெஜிடபிள்க்கு எங்கம்மா செஞ்சு வெச்சிருந்தாங்க அ ஏ எங்க அம்மா செஞ்சு வெச்சிருந்தாங்க
ஆ அ இங்க ரேஷன் அரிசி
சியா
ஆமா ரேஷன் அரிசி பருப்புலே இருக்கல்ல எது ஒருத்தரு காஸ் போட மாட்றானுக
அந்த நெட்டு ஆட்ரு போட்டது வந்துருச்சா பேட்டு
அ இல்லடா நாளைக் ஞாயித்கெழம தா வரு வர ஞாயித்கெழம
எவ்வளோப்க்கு அமௌண்ட் எப்டி வாங்குவ ரிட்டர்ன் போட்டு உட்ருவியா
ஆமோன்டே எவனுமே காஸ் தரல ரிட்டன் போட்ற ரிட்டன் போட்டு எ மால திருப்பி குட்றா அப்டி சொல்ட்டே அவன்ட்ட
யார்ட்ட அவ்ங்கிட்ட டே ரிட்டன் போட்டா அவுங்களே குடுத்துருவாங்கடா டே அதான்டா அவங்கட்ட கேப் அவுங்க இது பண்ணுவாங்க அவுங்கள பிளிப்காட்ல தான போட்ட ஆமேசானா டே அவங்களே குடுத்துருவாங்கடா அவங்களே குடுத்துருவாங்க
ஆ ஏ
ஆ இது ஆ அந்த பெட்ரோலுக்கு வந்துட்டு போனாங்கல்ல
ஆமா ஆ
ஹலோன்டு டே ஆ ன்டு என்ன
ஒழுங்கா மாலு குடுக்கல ஹலோ
யா இக் பாலா
பாலா அவம் பெரிய பெரிய இவ மாரி பேசுற அவன் பேச பேச கட் பண்றான்டா அன்னைக்கி
டே பாய் பேரு சொல்ல கூடாதுன்னுல்லோ
நீ தாண்டா சந்தானம் சொல்லாம டே ஏறனா அவுங்க வீட்டுக்குதா எடுவாங்கு
கேப்டன் என்ன பண்றார்
கேப்டன் ஒண்ணுத்துக்கு ஆகமாட்டாரு வாழப்பழோ சாப்பறக்கு தா ஆவரு
கூப்ட்டா
பிராக்டிஸ் காலைல அஞ்சு மணிக்கு போட்லான் சொன்னிங்க
ஆ வர மா வர மாட்டானுகடா அவுனுக வரன் வாயில மட்டுந்தா சொல்றானுக ஒன்னு வர்ல
அவ அன்னைக் கேட்டதுக்கு என்னடா சொல்றா
வரன் சொல்ட்றா ஆனா வரமாட்டிங்கிறானுக
அ
வாயில மட்டு தா சொல்றானுக டே வரன்டா அப்டின் வர்லன் சொன்னா கூட தெரியாது
சேரின் சொல்ட்டு உட்றலா ஒரு கதையில மத்தவனுக ஒருத்தனு ஃபோன் எடுக்கறதில்ல நா விட்டுட்டே ம் வந்தா வாங்கடா வராட்டி போங்கடான்னு அவ்ளதா
இப்ப இங்க அப்பனா கெதாத் க்ளப்ல சேர்த்து வெய் க்ளப்ல சேர்றியா
க்ளப்லலா சேர்றக்கு நம்மகிட்ட மால் இல்றா மால் கா ஸில்லடா நம்மகிட்லா
இப்ப கே சேறதுன்னா எந்த இதுல அதிகமா வரு கம்மியா வரு
தெரிலையே விசாரிக்குணு நா இப்ப டவுன்ஹால்ல இருக்க
எதுக்கு
புறா வாங்க வந்தோனா ஃபோனு உங்கயிட்ட தான அன்னக்கி புறா வாங்க வந்தோடா
புறா வளக்கறது இல்லன்னு சொன்ன
தெரிஞ்ச அண்ணாக்
ஓ எங்க அந்த இது ஆ இது பேறென்ன அந்த மார்க்கெட்லையா
மார்க்கெட்ல இல்ல வீட்ல தெரிஞ்ச ஒரு வீட்ல
ப்பா
காந்தி பார்க் போயிட்டு இர்க்கோ
சும்மாதா ஓட்டறக் வாங்கிட் வரோ காசுக்குலா இல்ல தெரிஞ்சவோர் வீட்லிருந்து வாங்கிட்டு வரோ
பிரியா வா
ஆமா
ஓ
இலவசம்
எவ் ‌எவ் இது வாங்கிட்டு போய்ட்டு திருப்பி கொண்டு போய் குடுத்துருவியா
ஆஹா அது அவ்ளோதா ஓட்டருங்குடா பந்தயோ ஓட்டருக் டா ஆஹா இங்க இருக்
அதா பந்தையை ஓட்டிட்டு திருப்பி கொண்டு போய் குடுக்குல தேவல்லையா
ஆ
அ
நம்ம வீட்லயே வச்சு வேண்டிதா தாளையா அவ்ளோதா
நீ புறா வாங்குடா வாங்குறன்னா என்டயு சொல்லு நானு எனக்கு வாங்கி வுடு
ஆ
நீ வாங்கி வுடு
இங்கெல்லா வாங்க வேண்டா பழைய வீட்டுக்கு போனு பழைய வீட்டுக்கு போனா ஓஸ் சேல்லா ஆகாது அது நம்ம ஓட்டருதா ஆமா
இப்ப எனக்கு வேண்டானு சொன்னா வித்துற்ல விக்க முடியாதா
வித்து எல்லா வித்துக்கலா வித்தா பசங்க இருக்கானுங்க ஒங்க ஒரு புறாவே ஆயிரோக்கு வித்துதர அளவுக்கு ஆள் இருக்கு கொலுசு புறாவா கொலுசுபுறா ஆ ஆமா அதெல்லா வாங்கி என்னடா பண்ண போறே
அது எதுக்கு யூஸ் ஆகு
அது ஒன்னுத்துக்கு யூஸ்சாகாது தீனிக் கேடாதா அத வச்சிருக்குணு
மே வீட்டு அழகுக்குனா வச்சுக்குல்லா
அ பாலா மாரி வீட்ட அடச்சுட்டு படுக்கருக்குதா ஆகு ஏ அட போடா அது நீ எதாவுது பந்தயகட்ற புறாகிது வாங்கி வுட்டினா கூட ஓ பேராவுது கெடைக்கு
பந்தைய ஓட்றது எப்பிடி எப்பிடி மெயிண்டன் மெயின்டென்ஸ் எப்பிடி எப்பிடி பழக்கறது
புரில
ஹலோ பழக்கறது எப்புர்றா அத எப்பிடி பழக்கணு ம் இப்ப அந்த ரொம்ப லாங்கு வெளியூர்க்குலா கொண்டு போய் உட்டுட்டு கண்ண கட்டி கொண்டு போய் உட்டுருவாங்க திருப்பி அதுவா வீட்டுக் கு வருனு சொல்லுவாங்களே
அது ரோமர்
ரோமன்ஸா
ரோமர் ரோமர் ஆமா வேற என்ன இருக்கு கர்ண புறா இருக்கு சாதா புறா இருக்கு
கர்ண புறான்னா
டைவடிக்
டைவடிக்க வெச்சு என்னடாபண்றது
டைவடிக்க வெச்சு நீ உக்காந்தா அடி எண்டா இப்பில்லா கேள்வி கேட்டா நா என்னடா பண்றது ஆமா
இல்ல அதுவு ரேஸ் இருக்குல்ல அதுலயு ரேஸ் இருக்கா எத்தன டைவடிக்கணு அதே அதிகமா அடி
டேய் அது டைவடிக்கிறதெல்லா கணக்கில்லடா டைவடிக்கிறத காமிக்கணுன்டா டைமிங்தான்டா கணக்கு ஆமா ஆமா
எவ்ள நேரோ பறக்கு ஒரு புறா அதிகமா ஏ டைமிங்லா பேசக் கூடாதுப்பா
நீ மொதல்லே சொல்லவேண்டிதான்றா
பறக்க வெக்கணு
அதோட டைமிங் பொறுத்து கால்ல ஏழு மணிக்கு உட்ரு சாங்கால எட்டு மணிக்குள்ள அது நம் டிரெயினிங் குடுக்கறத பொறுத்தா அதோட கெப்பாசிட்டி பொறுத்து
ம்
நல்லாவே பறக்கும் நா கொண்டு போனதில்ல தெரிஞ்ச அண்ணா கொண்டு போய் இருக்கு கொண்டு போய்ட்டு இப்ப நாலு வீட்ல
போய் இப்ப ரேஸ்க் போய் உட்டுட்டு அவுங்க வெளியூ வெளியூர்க் கு கொண்டு போய் உட்றது அது பேர்ன்ன கார்ணாவா ஃபஸ்ட்டு என்னமோ சொன்னியே ஆ ரோமர் அது அது பண்ணி இருக்கியா
ம் நா அதெல்லா மெயின்டனன்ஸ் அதிகண்டா
ஏ
ஆமா அதுக்கு தீனி போட்டே செத்துருரோனு ஆமா
இப்ப அந்த வர்றதுக்கு எத்த நாள் ஆகு வாங்கி போய் விட்டுறோன்னு வெச்சுக்கோ
ஆ
வர்லாட்டி திரிப்பி
வரலாட்டி அவ்ளதான்
அந்த புறா அவ்ள தானோ எந்த ஊர்ல போய் இப்ப வேற புறாவவுலாம் வேற ஏதா புறா மேல விட்டு எறக்கணும்னு சொல்லுவ இல்ல கீழ
ஓ
அது எப்டி
அது பாத்தாலே எறங்கின்டா ஒவ்வொரு புறாமே
அந்த புறா கீழ எறக்குறக்கு மட்டும்தான் அது ஒரு ஒரு புறா யூஸ் ஆகுமா
ம்
அத எறக்கி விட்டாச்சுன்னா கீழ எறங்கிடோ எறங்கினக்கப்புறம் புடிச்சி அடச்சுட்ணும்
அப்டி தலைத்த அப்படிதா காமெடி
பறந்து போய் ஏது திங்கும் அப்டில்லாம் எதுவும் பண்ணிறாத வரும்போது
அவ ஒவ்வொரு புறா பண்ணு
ம்
ஒவ்வொரு புறங்க நறைய மேஞ்சட்டு வந்துரு
அ
இந்த ஒரு புறா அந்த மாதிரிலாம் பண்ணது டேரக்டா வீட்டுக்கு வந்துடும்
இல்ல இப்ப மேல பறக்குடுறான்ன்னு வச்சுக்கோ
ஆ
மேல ஏத்தி விட்ட புறாவ ஏத்தி விட்டு நம்ம எங்கயா வெளியே போய்க்கலாம்
இப்போ ஆனா நம்ம இருக்கணோம் கூண்டல இருக்கோம்
கூன்ல இருந்து கீழ எறுதுக்குப்புற அடச்ச உட்டுணும்
ஆமா ம் அதுக்கு அடுத்த நாள் தான்
அடுத்த நாளா ஒரு நாளைக்கு டைம் தானா
ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் அப்பற எத்தனை தடவ போட்ட அடிக்காது
ஒரு நாளைக்கு எத்தன டைம் இது இப்ப ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மண் நேரம் மூணு மண் நேரம் அது அந்த டைமிங் பறக்குமா
ஓ
மேல பந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கணும் நம்ம கீழ இறக்கிட்டு அடுத்த நாளு சக்கே இப்ப வந்து ம் பஸ்ட்டு ஸ்டாட்டிங் எவ்ள நேரம்
அது அதோட கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு ஒரு பறம் ஒரு பதிஞ்சு நிஷம் பறக்கும் ஒரு புறா ஒரு மண் நேரம் பறக்கும்
ம் நிக்காம கீழ எங்கயு ஒக்காராம பறந்துகிட்டே இருக்குமா ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்குமா இல்ல வெளியே எங்கயே போயிருமா
ஒன்னு அடிக்கும்
இப்ப ஒரு புறா வாங்கணும் இப்ப நான் வாங்கி விட்றேு வச்சுக்கோயா இப்ப நா இப்ப நா நீ எப்ப வாங்கற சொல்லு நா அம்மௌன்ட்டு தாரேன்
அது இன்னைக் குத்தா நாளைக்கு தான் இருக்கும் வந்து ஆட
எப்ப நீ அந்த வீட்டுக்கு போவ
தெரிலடா இந்த இன்னா கான்செப்ட்ஸ்சனு புரியல ம் ம் வளக்குனா வளக்கலாம் ‌ இந்த மெய்டன் பண்ண முடியாது கெணறு வேற இருக்கா பக்கத்துல வளக்க முடியது
உள்ள வுழுந்துருமா
இல்ல
என்னா பண்றதுன் தெர்லடா டே
சேரி இரு நா அப்பறோ கூப்புற
ம் ம் சரிக்கா